ஹலோ
ஹலோ
என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா
ஆ கேக்குதுங்க
ம் என்ன பண்றீங்க
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா சும்மா தா இருக்கே நீங்க
நானும் சும்மாதா இருக்கேன்னே சாப்ட்டீங்ளா
ம் சாப்டே நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டேங்க
என்ன சாப்டீங்க
நானு முள்ளங்கி சாம்பாரும் காலிஃப்ளவர் சில்லியு சாப்ட்டேங்க
ரெடி பண்ணீடீங்களா
ஆமாங்க நானே தா சமச்சேன்ங்க
எப்டி பண்ணீங்க அத பத்தி சொல்லுங்க பாப்போ
நீங்க கொஞ்சோ சவுண்டா பேச முடியுங்களா ரொம்ப வாய்ஸ் ஸ்லோவா கேக்குதுங்க
ம் இப்போ ஓகேவா
ஆ இப்ப ஓகேங்க
ஆ ஓகே எப்டி செஞ்சீங்க
ஆ முள்ளங்கி சாம்பார் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பருப்பு வந்து தனியா வேக போட்றனுங்க அந்த பருப்புலந்து நா வந்து குக்கரில்ல வைக்கலா இல்லன்னா வெறும் அந்த நம்ம எப்பவும் போல சின்ன கொழம்புல வைக்கிற சட்டிலு வைக்கலா இப்ப குக்கர்ல வெச்சீங்கன்னா கொஞ்ச இது ப பருப்பு ஃபஸ்ட் நல்லா கழுவிட்டு போட்டு அந்த பருப்பு வந்து வேகற அளவுக்கு தண்ணி ஊத்தணு
ம் செரி
ஊத்திட்டு அதுல வந்து கொஞ்ச மஞ்ச பொடி போட்டு ஒரு தக்காளி ஒரு தக்காளியு போட்டு விசில் விடணு
அதுக்கு என்ன பருப்பு யூஸ் பண்ணுவீங்க
அதுக்கு வந்துட்டு நம்ம சாதாரண பருப்பு தா இந்த பருப்பு மஞ்ச மஞ்ச பருப்பு சொல்லுவாங்கல்ல
ஆ
ஆ அதுதாங்க
ம் சேரி
ஆ அது அப்பிடி பண்ட்டீங்கா அதுக்கப்றோ வந்துட்டு முள்ளங்கிக்கி முள்ளங்கி வந்து எப் பியும்போல இந்த ரவுண்ட் ரவுண்டா அறிஞ்சிக்கோனுங்க அது கூட சில பேரு வந்துட்டு நெறைய காய்கறி போடுவாங்க மேக்சிமம் எல்லாரு பாத்தீங்க ஆ இது முள்ளங்கி உருளக்கெழங்கு பின்ன வெங்காய சின்ன வெங்காய இருக்குல்லங்க இது இந்த மூணுங்க அந்த மூணையு வந்துட்டு என்ன பண்ணுனா ஒரு வடச்சட்டி எடுத்துட்டு எண்ணெய ஊத்தி அதெல்லா காய்கறி கட் பன் ஃபஸ்ட்டு வெங்காயத்து போடு கொஞ்ச வனக்கிட்டு முள்ளங்கியு போட்டு வனக் கிட்டு அது கூட உருளக்கெழங்கியு போட்டு கொஞ்ச நேர வணக்கணுங்க வனக்கிட்டு இந்தப் பருப்பு வந்துட்டு எடுப்பீங்கள எடுத்து வெச்சுட்டு அத வந்து இந்த பருப்ப மூட்டி இருக்குல்லங்க
தெரியாதே
பருப்பமுட்டி கடையறதுன்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா ஆமாமா
து வந்து எடுத்து ஆ கடஞ்சுக்குணு கடஞ்சிட்டு அப்றோ வந்துட்டு ஒரு குண்டா எடுத்துட்டு உங்குளுக் கொஞ்சமா இப்போ நீங்க பருப்பு கடஞ்சீங்கள அந்த பருப்பயு ஊத்திட்டு அது போக நம்ம வனக் கி வெச்சிருந்தமல்ல அந்த காய்கறியு கொட்டிட்டு அப்ற பாத்தீங்கன்னா அது நல்லா கொதிச்சு வரணு அது கூட சாம்பார் பொடி மொளகுபுடி உப்பு தேவையான அளவு உப்பு இதெல்லா போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா உங்குளுக்கு சாம்பார் ரெடி பின்ன சாம்பார் ரெடியானதுக்கு அப்பற க அதே மாரி எண்ண கடுகு அப்பற கருகாப்பிள் இதெல்லா போட்டு தாள்ச்சு அதுல ஊத்திட்டீங்னா இதுதா முள்ளங்கி சாம்பாரு அது என்னன்னா முக்கியமாவே சொல்ல மறந்துட் ப்பா பாத்தீங்னா இந்த கொதிச்சுவர சமயத்துல புளி இருக்கல்லங்க புளி வந்துட்டு ஊற வச் சி நல்லா கரச்சு அதுல கொஞ்சொ ஊத்தணுங்க
துக்கு புளி எதுக்கு போட்றீங்க கெட்டு போகாம இருக்கவா
ஆமா புளி வந்துட்டு அந்த டேஸ்ட்டூ ஒங்குளுக் கெடைக்குங்க
ம் ஆமாங்க முள்ளிங் சாம்பாரு இப்பிடித்தா எல்லாரூ வெப்பாங் மேக்சிமம் எல்லாரும் இப்பிடித்தா வெப்பாங்க ஒரு சில பேரு என்ன பண்ணுவாங்னா அப்டியே குக் குக்கர்லியே இது பண்ணிருவாங்க ஆனா குக்கர்ல வெச்சா டேஸ்ட்டு கெடைக்காது ஆமாங்க
ம் செரிங்க
அப்புறம் பாத்தீங்னா இந்த காலி ஃப்ளவர் சில்லி எப்பிடி போறதுனா ஃபஸ்ட்டு வந்துட்டு அ அந்த கா அந்த பூ இருக்கல்லங்க காலிஃப்ளவர் பூ அத் த வந்துட்டு அந்த பிக்கி பின்னாடிருக்குற அந்த இதையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்குணோ அந்த லீஃப்பாட் டெ இருக்குமல்ல அந்த எலயெல்லா வந்து நீக்கிர்னூ நீக்கிட்டு அந்த இது அந்த பூவ மட்டூ நல்லா பிச்சி பிச்சி போட்டு வச்சுக்கணோ ஒரு அதே மாரி ஒருப் குந்தால சுடுதண்ணிய நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் மஞ்சபொடி போட்டு அதுல காலிஃப்ளவர வேக வெக்கணோ ஏனா வந்துட்டு காலிஃப்ளவர்ல புழு இருக்குங்க
ஓ அதனால அது ஃபஸ்டே வேக வச்சு க்கணுமா
ஆமாங்க புழு இருக்கு அப்போ அதனால அது வந்து போட்டு நல்லா வந்துட்டு கொதி ஒரு லைட் டா அந்த கொதிக்கிற தண்ணில போட்டு எடுத்துர்ணூ அப்ப எடுத்தீங்னா புழு இருந்துச்சுனா அது மேலாப்புல தனியா வந்துடூ உங்களுக்கு
ம் ஹூம்
ஆ அப்பறொ பாத்துட்டீங்ன்னா அத வந்து தனிய தண்ணி எல்லா வடிச்சுட்டு அந்த ஃபிளவர் மட்டு தனியா எடுத்து வச்சுக்கணுங்க அதுக்கப்பறொ அதுல பாத்தீங்கனா இந்த சிக்கன் சில்லி பவுடர்ன்னு சொல்லி ஒண்ணுருக் க்கூ பாத்துருக்கீங்ளா
ஆ தெரியூ சொல்லுங்க
ஆ அது போ அது அது கொஞ்சொ போ அது வந்து இப்ப வந்து பத்து ரூபா பேக்கெட் வாங்கனீங்கனா அந் பேக்கெட் ஃபுல்லா போட்லாங்க கொஞ்ச சின்ன பூவா இருந்ச்சனா அது ஃபுல்லாப் போடலா அப்றொ வந்து அதுல பாத்தீங்னா கார்ன் ஃப்ளவர் மாவு இருக்குல்லங்க ஆ கார்ன் ஃப்ளவர் மாவு மைதா மாவு கொஞ்சொ போட்டுட்டு உப்பு மொளக்பொடி இதெல்லா போட்டு பெரட்டி வச்சற்னுங்க பெரட்டி வச்சதுக்கப்பறோ பாத்தீங்கனா அது கொஞ்சொ நேரொ நல்லா அதல்லா அப்சர்வ் பண்ணதுக்காக கொஞ்ச நேரொ விட் டுர்னூ விட்டுட்டு அது எண்ணெயில பொறிச்சு எடுத்து சாப்ட்டா அவ்ளொ டேஸ்ட்டா இருக்கூ இதே மாரி இந்த க கடைலலா காளாஞ் சில்லினு கேள்விப் பட்டிருக்கீங்கில்ல
ஆ தெரியுங்க
ஆ இதே ப்ராசஸ் தா அவுங்களூ பண்ணுவாங்க ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அவுங்க இந்த காலிஃபிளவருக்கு பதிலா காளான போடுவாங்க
ம்
அவ்ங்க எக்ஸ்ட்ரா வந்து பஜ்ஜி மாவு இதெல்லா கொஞ்ச ஆட் பண்ணி போடுவாங்க
நீங்ளாவே குக்கிங்லா பண்ணிப்பீங்ளா உங்களுக் குக்கிங்ல எல்லா தெரியுமா
ம் எனக்கு குக்கிங்ல நல்லாவே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க
எனக்கு குக்கிங் அவ்ளவா எது தெரியாது அதனால கேட்ட
அப்படிங்ளா குக்கிங்ல எனக் எல்லாமே தெரியு என்ன ஒண்ணு ரெண்டுதா தெரியாமர்க்கு
பிங்லாலி கேட்டு பாத்து செய்வீங்ளா இ வீட்ல சொல்லி தருவாங்களா
எங்க வீட்ல பாத்தீங்னா எங்க அம்மா நாலு மணிக்கு ஏன்ச்சு செய்வாங்க அப்பா அவுங்க கூட அப்டியே அவுங்க எனுச்சாங்னா நானு எனுச்சு அப்டியே சும்மா அவுங்க என்னென்ன பண்றாங்கனு ப்டியே அவுங்கள பாத்து நா கத் பத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் த்துக்கிட்ட அதுக்கப்றோ அதுல நறைய இன்ட்ரெஸ்ட் ஆயிர்ச்சு கேக்கல்லா நானே செய்வேனா பாத்துக்கங்ளா
ஓ கேக்கேல்லா செய்ய தெரியுமா உங்ளுக்கு
ஆ செய தெரியுங்க
எனக்கே குக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் ஆனா செய்ய தெரியாது எது ஆமா சாப்புட்றதுனா நல்லா சமச்சு குடுத்தா சாப்புடுவே
அப்படிங்ளா அது ஒன்னு ப்ரச்சனயெல்லா இல்லங்க சமக்கிற்து வந்துட்டு அ அது நமக்கு என்னேன் எப் ப்டின் தெரிஞ்சிச்னாலே போதுங்க
எங்கு வீட்ல பாட்டி தா இருக்காங்க அவங்க சீக்கரமா எந்துச்சு குக் பண்ணுவாங்க பட் ஆனா அந்த டைம் க்கு நா எந்திர்ச்சிக்க மாட்டே
அப்டிங்ளா நா ரெகுலரா ஆ நா ரெகுலரா காலேஜுக் போறங்காரி கரக்ட்டா நா நாலு மணிக்கே எனுச்சிருவேங்க நாலு மணிக்கே எனு ச்சு எல்லாத்தி சமச்சிட்டு காலேஜுக்கு நா ரெடி ஆயி டிஃபன் பாக்ஸ்ல்யு போட்டு போய்ருவங்க
என்ன ஸ்டடி பண்றீங்க
நா பி எஸ் சி ஐட்டிங்க செகண் பி எஸ் சி ஐ டி
ம் ப்டி ஓகே கே
நீங்க
நா காலேஜ்ல படிச்சுட்ரி என்ஜினியரி
இன்ஜினியரிங்லா ஓகே கே நானி இன்ஜினிர் திங்னாங்க எடுக்லான்ட்ருந்தே பின்ன வந்து ஃபீஸ் கொஞ்சு இதா இருந்தாங்காட்டிக்கி நா அப்டியே சே ஹாட்ஸ் அண் சயின்ஸே போய்க்லா சொல்லி ஹாட்ஸ் அண் சயின்ஸ் வந்துட்ட
த்துமா இன்ட்ரெஸ்ட் இல்லே எனக்கு ஆர்ட்ஸ் அண் சயின்ஸ் போகுணுனு ஆசை பட் ஆனா வீட்ல கம் பல் பண்துனால இன்ஜினியரிங் எட்த்ருக்கே எனக்கு பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கணு கம்ப்யூட்டருக்கு படிக்கணுனு ஆச
ஓ பி எஸ் சி சி எஸ் சொல்றீங்ளா
ஆ ஆமா ஆம்
ச்சேரிங்க செரிங்க
ஆா நா டுவல்த்ல கம்ப்யூட்டர்ல நெறையா மார்க்கா சோ அனால எனக் கம்ப்யூட்டர் படிக்கணுனு ஆச ஆனா வீட்ல இன்ஜினியரிங் படிக்கிணு அப்படின் சொல்ட்டாங்க சே ஓகே நல்ல ஃபியூச்சர் இருக்குதா இன்ஜினியரிங்குன் சொல்ட்டு நானா ஃப்லிப் பண்ணிக்கிட்டே
சேரிங்க சேரிங்க அப்போ நீங்க இப்ப எந்த என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க
இ சி இ ங்க எலக்ட்ரானிக்கலுக்கு படிக்கிறே
சேரிங்க சேரிங்க
அது ஓக்கே ஆனா இப்ப இ சி இ படிச்சம்னா நம்மளுக்கு ஐ டி ஜாப் அது மாறி நெறைய ஜாப்ஸ் கெடைக்கு
கண்டிப்பாங்க அதும் இல்லாம பாத்துட்டீங்கன்னா இப்போ வந்துட்டு இருக்கற ஃபுல்லாவே ஏ ஐ டெக்னாலஜி நெற யா வந்துருச்சு இல்லைங்ளா அப்போ நம்ம நமக்கே எங்க மேம்ஸ் எல்லா சொல்லுவாங்க கிளாஸ் நேரத்த அப்பயே சொல்லுவாங்க ஏ ஐ டெக்னாலஜி இப்பத்திக்கு வராது இன்னியு மேக்சிமம் ஃபைவ் இயர்ஸ் ஆ சிக்ஸ் இயர்ஸ்கு அப்றோதா எல்லாமே
ஏனா ஏ ஐ மட்டுந்தா யூஸ் பண்றாங்க சோ அதனால ஃபியூச்சர்ல ஏ ஐ தா எல்லாத்துக்குமே இருக்க போது அதனால இன்ஜினியரிங் ஃபுல்லா வேல்யூ தா பட் ஆனா ட்ரீம்ன்னு ஒண்ணு இருக்குல்ல எனக்கு அது படிக்கணும்னு ஆசை பட் ஆனா அதுதா நடக்கல
அப்படிங்களா சேரிங்க பரவால்ல இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை எப்படிங்க இது முடிச்சுட்டு நீங்க வந்து பி ஜி ஏதாச்சு பண்லான்னு இருக்கீங்ளா
அ ஆ இல்ல இது முடிச்ச உடனே ஒர்க்கு தா
அப்டிங்ளா சேரிங்க சேரிங்க
டூ இயர்ஸ் இருக்கு சோ டூ இயர்ஸ் முடிச்ச உடனே ஜாப் தா அடுத்து
சேரிங்க சேரிங்க நா பாத்தீங்கன்னா இந்த இது ஒர்க்கு முடிச்சுட்டு எனக்கு என்னோட வந்து ட்டு ஃபுல்லாவே வந்துட்டு எனக்கு வந்து எப்பின்னா இது வந்து ஒரு டிகிரிக்காகத்தா நா படிக்கிறே என்னோட பேஷன் வந்து ட்டு கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயா போவுணுந்தா ஆசைங்க
அதுக்கு வேண்டி ட்ரை பண்ண போறே ஏன்னா எனக்கு இப்பத்தா அதுக்கான கரெக்ட் ஏஜ் ஆயிருக்குங்க
ஏ ஆமா கரெக்ட்டு தா நானு படிச்சுட்டுதா இருக்கே கவுர்மெண்ட் ஜாப்க்கு குரூப் ஃபோர்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கே
அப்படிங்ளா சேரிங்க சேரிங்க நா எஸ் எஸ் சி க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குறேங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு வந்து இப்ப பாத்தீங்க ன்னா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அசிஸ்டன்க்குதா இ ப்ப கரெக்டான ஏஜா இருக்குதுங்க ஏஜ் ங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்கு வந்து ஒரு ஒரு ஏஜ் ஆக முடியு ஆனா இன் ன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் எல்லா ஆகணும்னா டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு ஓல்டா இருக்கணுங்க
உம் ஆமா ஆமா
அதனால சேரின்னு சொல்லிட்டு இப்பதிக்கு இப்போ இனிமேல் தா ட்ரை பண்ணலான்ட்டு இருக் கே இப்பதா ஸ்டார்ட் பண்ண போறே என்னோட கெரியருக்கே
ஓக்கே ஓக்கே பண்ணுங்க பண்ணுங்க ஆல் த பெஸ்ட்
ஆ தேங்க்யூங்க நீங்களும் நல்லா பண்ணுங்க உங்களுக்கும் ஆல் த பெஸ்ட்டுங்க
ம் தேங்க்யூங்க
ஆ சேரிங்க
சேரி ஓக்கே பாய்ங்க
பாய்ங்க